ஹலோ ப்ரோ
கேக்குதா ஆ சொல்றா
உம் சாப்ட்டியா ப்ரோ
இல்லடா ரெண்டுபேருமே சாப் சேர் என்னா சாப்பாடு ஒங்கவீட்ல
வீட்ல மீன் கொழம்பு ப்ரோ தெஞ்சி சாப்பாடு காலியாய்ட்ருக்கு
மீன் குழம் எங்க வீட்லயு மீன் கொழம்புதான்டா உங்க வீட்ல யாரு மீன் கொழம்பு வச்சது
வீட்ல எங்க அம்மாதா உங்க வீட்டுல நீ வச்சையா
ஆ இன்னிக்கு வச்ச
மீன் கொழம்பு நீ செஞ்சியா
ஆமா
எப்ப உன்கு மீன் கொழம்புலா செய்ய தெரிமா
என்னடா இது வெங்காயோ தக்காளி அறுஞ்சு போட்டு அது இதுனு மீன தூக்கி போட்டு அப்டியே பெரட்டிவுட்டு அப்டியே மசாலா இது பண்ணிவுட் யூ யூப்லா பாக்கல தட்டிவுட்டா நம் வந்து நம்ப செஞ்சிட்டே அப்டியே மீன தூக்கி போட்ட மசாலா தூக் கோட்ன ஆ அம்மா செய்வாங்க அப்டியே பாத்தே அப்டியே செ
ஓ எப்டி நல்லா இருந்ததா அ நல்லா இருக்குதுனு சொன்னாங்களா உங்க வீட்ல
கொழம்பு டேஸ்ட்டே பாக்கல மீன் மட்டு ஃப்ரை பண்ண அது மட்டு நல்லாக்குதுன்னு சொன்னாரு எங்க அப்பா
ஆ
இதுன்னா தெர்ல நைட்டு தா தெரியு
ஆ எப்டி அப்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு எப்டி செஞ்சனு
ஒண்ணுலடா இப்ப வந்து மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணிகணு
அ நீயே வாஷ் பண்ணியா இல்ல உங்க ஆயா வாஷ் பண்ணி குடுத்தாங்களா
இல்ல இல்ல எங்க ஆயா இருந்தாங்கோ
ம்
எப்பொதுமே வாஷ் பண்ணலா அந்த ரெட்கலர்ல ரத்தம் மாதிரி இருக்கு அதெல்லா மொத்தமா நீக்கிட்டு மொத்தமா ஒயிட் கலர்ல ஃப்ரெஸ்ஷா அந்த மாதிரி வச்சுக்கணு
அ
ம் மொத்தமா இது பண்டு பே கொழம்புக்குன்னு வந்து பாத்தேனா அ வாலு வாலு வால்ல பாதி கட் பன்ட்டு கொழம் போட்ரு கொழம்புல போட்ருவாங்க
ம்
தலைய கட் பண்ட்டு ரெண்டா போட்டு கொழம்புல போட்ருவாங்க மொத்தோ ரெண்டு மீனா என்னது மாமா
ரெண்டே ரெண்டு மீன்தான வாங்கி வந்தாறா
பெரியமீன் ரெண்டு அத கட் பண்ணிதா கட் பண்ணிதா வாங்கினு வந்தாரு நல்லா இருந்ததுன் நெனைக்கற நல்லா இல்லைன் நெனைக்கற அ நா கட் பண்ணியாச்சு நா ஒண்ணு செரில சரி அப்டியே நானு போட்ட
ம் யாரு ஹெல்ப்லா பண்லியா
அ பாப்பா
என்ன ஹெல்ப் பண்ணிச்சு பாப்பா
எங்க பாப்பா தண்ணி மோண்ணு வந்து குட்த்துச்சு எங்க அப்பா வந்து புளி அரசு புளி கரசு குடுத்தாரு
ம் ஏது சின்ன பாப்பாவா பெரிய பாப்பாவா
பெரியப்பாப்பா தண்ணி மோண்ணு வந்து குடு த்தா
ம் சின்ன பாப்பா
அப்பாவோடவ ஜாலியா வெளையாடி இருந்தாரு என்னான்னு தெரில வெளாடி இருந்தாரு இப்போ வெளையாடிட்டு இருந்தாருப்பா அ வ மாமா போயிட்டுக்காரு போயிட்டுது இப்ப ஏந்தீங்கல்ல அப்பா எங் க வீடியோ அது வீடியோ போயிட்டு ஃபோன் பண்றாரு இந்த மாதிரி ஐ டி கார்ட் தே எங்க பாப்பா எங்க கேக்குது எங்க அப்பா எங்கன்னு அப்பா வீட்டுக்கு போயிச்சு வாங்க எங்க மாமா என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஷீட்டு போட்டுறலாம் வாங்கினு வந்துன்றாரு
அ எத்தன வயசு இப்பாச் சின்ன பாப்பாக்கு
இதோ மூணு ஆக போகுது இன்னொரு மாசோ அடுத்த மாசோ இல்ல அதுக்கடுத்த மாசோ
ம் பதினஞ்சு அஞ்சு வயசு ஆன ஒட்னேதா ஒண்ணாவதா
ஆமா ஃபஸ்டாண்டர்ட் போகாது எங்க வீட்டுல நல்ல வாய்ப்பு சுத வீட்டுல ஃபோன்லல்லா
ஆ ஆனா வெளியே போனா அமைதியா இருக்குது
இங்கையு சைலண்ட்டா அவா ஒன்னுமே தெரியாது சைலண்ட்டா குனிஞ்சிறுவா தலய வீட்டுக்கு வந்த ஒட்னே என்ன மா மா ஆ எங்க போயிட்டு வந்த இப்போட வெளாட்டு வந்தனா
ஆ
ஐயோ அதா வந்த உடனே எங்கப் போன நீ யா கேள்வி கேக்குது என்ன நேத்து வந்து ஆப் அப்பா கிட்ட வந்து பேசிக்கது எங்க அப்பாகிட்ட வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டுருக்காளா
ஆ
என்ன கம்ப்ளைன்னு கேட்டா பொம்ம காணோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு வா தாத்தாதுங்க
அய்யயோ
சின்ன பொண்ணு பேசுறது பேச டா இது
ஆ
ஆ கம்ப்லேண்ட் பண்ணனுமா அது விட பொம்ப காணமான்னு டா அது
ஆ போன் நோண்ட தெரியுமா
போன் அப்பப்ப நோண்டுவ நல்ல நோண்டுது எல்லா
என்ன நொண்டு அப்டியே
கொடுத்து டா போது யூ ட்யூப் அங்க தேடி கண்டுபிச்சு அதுல போய் பொம்ம வச்சு பொம்ம இருந்தா பார்ப்பது இல்ல அத தள்ளிட்டே இருக்கு அது பொம்ம வர இல்ல என்ன வீடியோஸ் என்ன வீடியோ எத்து பாப்பணு போய்
உம் டிவி டிவி இருக்குதானா
டிவி இருக்குது
உ டிவிலா பாக்காதா
டிவில பொம்ம வச்சு குடுத்துட்டே இப்பல்ல பாலண்ட ஸ்கூல் டி வி ஸ் வச்சி தா அது தெரியுமா
ஆ
ஆமா பாலடி நா போயட்டுன்னா டிவி பாத்து இருந்தாங்கோ
என்ன டிவி
பொம்ம அந்த இது என்னது கொழந்தைங்க எல்லா பாட்டுபாடுது ஆ பெரிய டிவிதா தெட்டி டூ இன்ச்
ஓ எத்து செவுத்துல மாட்டிடாங்லா
செவுத்துல செவுத்துல செவுத்து ஆமா அப்பின் கொழந்தைங்க எல்லா இருக்குது செவுத்துல மாட் கவுர்மெட்லேந்து ப்ரொவைட் பண்ணடுரங்க போலருக்கு அது என்னது நில நிலா நீ நிலா ஓடி வா அந்த பாட்டு எல்லாம் வச்சு யூடியூப்ல்லா அதாவ கூகுள் டிவில என்ன டிவி தெரியல கூகுள கனெக்ட்பன்னிட்டாங்க அது வந்து அழகா பேசுது ஓடுது தலைய எப் பாப்பா பால அடி போனதா
ஆ ஏ எல்லாம் பாத்துன்னுருக்காகலா டி வி தா
ஆ ஆ எனக்கு வீடியோ வேற சென் பண்ணாங்க அனுப்பாதாதாங்கல்லா
ஆ
ஆ டிவி உ என்னதெர்ல உட்காவச்சுட்டாங்க டி வி சுவத்துல மாட்டாங்க அழகா உங்காஞ்சு பாத்துக்காங்க
காலேல எத்தனை மணி போய் விட்டுவறனுங்க மால் வாடில
காலேல ஒரு பத்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேல போயி விட்டு வரனும்
உம் எத்தன மணிக்கு வீட்டுக்கு வரும்
அது ரெண்டு மணிக்கு வந்துரும் இல்ல நம்ம போயிட்டு இட்ன்னு வந்து விடலா மால் வாரில வாயே தொறக்க மாட்டாரா மதியம் ஸ்கூ சாப்பாடு அவங்களே செஞ்சு போட்றுவாங்க
என்ன சாப்பாடு போடுவாங்க
என்ன பிரிஞ்சு தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அது அந்த இ
அவங்க ஒரு ஆளே சாப்பிடுவாங்கள ஊட்டி விடுவாங்களா எல்லாருக்கும்
இல்ல இல்ல எல்லாருமே அவ் அவங்க தட்டுல போட்டுகொடுத்துருவாங்க அவ் அவங்க சாப்டுவாங்க அவ் அவங்க கையில வீட்டுல மட்டும் வந்த தா மத்தபடி தனம் பன்னுவாங்க இவ்ங்கோ ஊட்டி உட்டாதா சாப்புடுவா ஆமா அங்க நம்மல்லலையு பண்ணலா ஆனா அவங்களே சாப்புடுவாங்க
ஓ அவங் என் ஒரே ஆளு ஒரே ஆளா ரெண்டு பேர் வேலசெய்றாங்களா
தெரியல ஒவ்வரு டைம்ல ரெண் செய்றாங்க நா இல்லேன்னா உக்கந்துக்குறாங்க எப்படின்னு தெரில
ஓ எ சாப்படு செய்றதுக்கோணுமா அவங்களே செஞ்சீங்கன்னும் எல்ல
ஆமா எல்லாமே அவுங்களே அவுங்களேதா பஸ்ட்டெல்லா நம்ம பால்வாடில போய் சாப்ட்டா பஸ்ட்டெல்லா நம்ம பால்வாடி போயிட்டு சொல்ல ஒரு ஆயம்மா இருக்கு பால்வாடி செய்றதுக்கு டீச்சர்ன்றவங்க தனியா வருவாங்க போவாங்க அவ்னா
ஆ அதா ஃபஸ்ட்டு இ யாரு தெரியுமா இருந்தாங்கோ அந்த எடத்துல ஒருத்தவ ஆயாயிருக்குமே
ஆமாமா அதே ஆயாதா எனக்கு வந்ச்சு
ஆ
உண்ட இந்த பால்வாடி அப்பப்போ வெளாடறதா செம குத்துரோ அது வந்து கை கைல சரியா கைல செய்யு அப்டியே குடுத்துருவாங்க இவுங்க வந்து குக்கர்ல வெச்சு எதோ பண்றாங்கள்ள அதெல்லா அவ்ளோ டேஸ்டு வர்ல நம்ம டேஸ்ட் அளவுல இல்ல இது
இப்ப தராங்களா பால்வாடி பால்வண்டி உண்டல்லா
தருவாங்க தருவாங்க அது வந்து குக்கர்ல இது பண்ணீ
ஆ
தூக்கி வெச்சு இது பண்ணி குக்கர்ல இது பண்றாங்க போல சும்மா
மாவே மாவுனு தருவாங்க மாவு தருவாங்கள்ள பால்வாடி மாவு
ம் அதா உருண்ட குத்துராங்கல்ல அவ்வா அவ் ம் மா உண்ட வாங்கலனாதா மாவு குடுப்பாங்க உண்ட குத்துருவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்ட
ஆ ரெண்டு உருண்டயா
ஆமா
ம் நல்லாருக்குதா இல்ல டேஸ்ட் கம்மிதானா
நல்லாதா இருக்கு ஒரு இதா இல்ல நம்ம அப்ப சாப்ட்டதெல்லா சூப்பராருந்த
பாப்பா சாப்பத்த பா வாங்கி வாங்கி நீ சாப்பிட்டறியா
ம்ஹு அவ வசல எங்கியு ஒண்ணு சாப்ட்றது எங்க வீட்டு ஆளுங்க வந்து வீட்ல எடுத்துனு வந்து வெச்சிறது அவுங்க ஆத்தா அவுங்க ஆத்தாக்கு குடுத்துறது
ஆ
ஜாலியா ஒக்காந்து அவங் ஆத்தா சாப்பிடருக்கு போயிரு
ம்
ஆ அக்கா இது ஸ்கூலந்து வந்தவொன்னயெ அது சாப்ட்றோ அந்த டைம்ல இது போயி அது எ உந்த குடு அ தானது அவள்தா ஏய் ஆ
கீர்த்தி எதனாவ்து படிக்குது இப்போ
கீர்த்தியா இப்ப தேர்ஸ் ஸ்டேண்ட்டர்டு போ தேர்டு
தேர்ட் ஸ்டேண்ட்டடு தேர்ட் ஸ்டேண்டடா
ஆமா
அதுல வித்தாச ஸ்டேண்டடு போய்ச்சா
ஆமா ரெண்டு வருஷம் போச்ச பஸ்டு பஸ்ட் ஸ்டேண்டா இருச்ச செகண்ட் தேர்டு ஸ்டாண்டடு
பரவால்லையா அப்ப எத்தன வயசு பெரிய பொண்ணு
எது
இதோ இப்ப கீர்த்தி சோனியாவோட எத்தன வயிசு பெரிய பொண்ணு
என்னா ஒரு மூணு வயிசு நாலு வயிசு இருக்கும் அவ்வளதா மூணு வயசு இருக்குன் நினைக்கற
மூணு வயிசா
மூணு வயசுல இல நாலு வயசுக்குண்டா அவுளதாண்டா
டேய் இப்போ ஹ சுகன்யாக்கு எத்தன வயிசு இப்போ
ஒன்னு ஆகாது ரெண்டு மூணு ஆக போது கீர்த்திய வந்து ஆறு நடக்து நா பாத் நாலு வயசு டிஃப்ரெண்ட்ல வரும்
ஓ ஓ
ஹ்ம்
உம் இப்பனா பண்ணுங்க
இப்போ அப்டியே போனாப்ப பொம்ம வச்சு குத்துட்டு டிவில பொம்ம போது அத வச்சு குத்துட்டு நா ஓடியான்ட்ட
ம் ம்
அப்டியே பார்மா பொம்மய பார்மா பொம்மய பார்மான்னிட்டே நனஞ்சின் ஒடியான்டே. அவுர் கொஸ்டின் கேப்பார் இத்தன் நாள் எங்க ஆ. சின்னது கேப்பாரு நீ எங்க போற நானு வரே. நல்லா கொஸ்டின் கேக்கத்துக்குனா இப்பல்லா அப்டே கேட்னேவா கேள்வியே
ஆ
ம் ஆமா செர்மா செர்மா மா.
ம் செர் நா என்னாதா ப லீவ் போலா. ஆ காலேஜ் எப்ப வர்சொல் ப்ரியா
காலேஜே போட அ எத்து போயி இன்மே ஆதார் எல்ல அப்டேட்டுமெண்ட்டுக் கூட பொறுமையா போலா ஜிபே அக்கவுண்ட் ஒபன் பண்லா அக்கவுண்ட் எப்பனா ஒபன் பண்லா அத் அதுலா ஒரு பிரச்சன இல்ல
ஆ இல்ல எனக் சீக்கிரமா ஜீப்பே ஒபன் பண்ணிருவேனு தோனுது
ஏ அந்த ஃபே அந்த ஆட்டோ மேட்டிக்குதுனாலயா ஆ.
ஆ அந்த ஆட்டோ பேருக்கத்தால கொஞ்ச வெறுப்பாகுது. அது எங்க கேன்சல் பண்ண நானாது டா ஒன்ன போனா என்ன கேலி பண்ற ஒரு கேம் ரெடி பண்றா காஸ் போவாதுலா
கேமுக்கா போது காசு
ஆஹ் ஆஹ கே கேம் குத போய்றது ஆட்டோக்கு
கேம்ல ஆஃப் பண்ண முடியுமா இப்ப இத ஆட்டோப்ல
ஆஹா கேம் விளான் செட்டிங்சா இருக்கு அதா கேமமே டெலிட் பண்ற போறே
எஃப்ஃபா
ஆஹ ஆஹ்
ஏன்டா ஃப்ரீபர்ன்றது நம்ம ஒரு கேம் மார் இப்ப என்னடா பய தவழ்மை ஐ டி நேத்து பாத்தே என்னடாப்பா எதுஎதோ ம்மொட்டல எத்து வச்சுங்னா நா கேட் ப்பா ஒரு ஃபுல்ல வச்சுக்கணுப்பா
அஹ் அப்பாடா
ஆ ஒதே ஸ்பின்ல வச்சுதுன்றா ஏ தம்பி எவ்வளோடா டாவப் பண்ணிருக்க மந்த்தலி போட்ருக்கியானு கேட்டா இல்லலைன்றா
மோனேஷ்ல சதுரோ வரு ஒண்ணு நீ நென்ச்சினுக்றே அசால்ட்டா
பத்து ஃபஸ்டு மோனிஷ் என்ன அ ஃபஸ்டு ஆஆ ஃபஸ்டு மோனிஷ் என்னதான் சொன்னா ட டேய் இயாக் நாளைக்கி ஏமி என்ன டாப்அப் பண்றான்னா ஞாபக இருக்குதா இந்த கேள்வில்லா சொல்லிருக்கா நம்மகிட்ட நா முப்பதெட்டா போனே இத எப்டி சொல்லுவா இவந்தா என்ன இவ்ளோ தாவாப் பண்றா
ம் தாரா காலம் மாறிச்சி
கல்லு ஸ்கின் வலிக்குதா இல்ல ஆளுக்கு பூக்குதான் தெரியல்ல ஆ வேச்டா ஆ சஸ்லா முஞ்சு போச்சு இப்பல்லாம் நார்மல் கேம் மாதிரி வந்திருச்சு இப்பல்லாம் அந்த அந்த டைம் மட்டும் தான் கேம்ஸ் ச
சரி சரி சரி
சார் அவ்வளோ பண்றான்